ஹலோ
ஹலோ வணக்கம்
ம் வணக்கம் மேம் என்ன பண்றீங்க ம் சாப்ட்டே சாப்ட்டே
ஆ சாப்பிட்டே
ம் எனா ஸ்பெஷல் இன்னீக்கு
ஏன் ஒண்ணு ஸ்பெஷல் இல்லைங்க இன்னைக்கெல்லா ஃப்ரீதா சும்மா நார்மல்ஸ் புட்டு தா
அப்டிங்களா சேரி சேரி
அங்க என ஸ்பெஷலு
இங்கங்க ஃப்ரைடேன்றதுனால கீ ரைஸ் சிக்கன் கிரேவி
ஓ சேரி
ம்
அம்மா சமைப்பாங்களா மனைவியா
அம்மா அம்மா
சே
மனைவியல இல்ல
ம் சேரி சேரி ஆ நீங்க ஒரே பையனா கூட பொறந்தவங்க
நாங்க நாலு பேரு
சேரி
ரெண்டு அக்கா ரெண்டு அக்கா ஒரு தம்பி
ஓ கல்யாண ஆயிடுச்சா அக்காங்ளுக்கெல்லா
ம் அக்காக்கு கல்யாண ஆயி சின்னக்காக்கு ஒரு பையே
ம்
இப்பதா சம்திங் ப்ரீ கேஜி சேத்திக்கிறாங்க பெரியக்காக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையே ஒரு ஒரு பொண்ணு தேர்டு படிக்கிறா ஒரு பையே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
ஜோலார்பேட் தா நீங்க
ஆமா ஆமா
செரி செரி அவங்களு அங்கேதா இருக்காங்களா லோக்கல்ல தா
ம் சின்னக்கா லோக்கல்லே இருக்கறா
செரி
இல்ல டெய்லி ஈவ்னிங் இப்போ வருவா ஒரு பத்து நிம்ஷத்துல அந்த மாரி வந்து நைட்டு போயிடுவா திரும்ப வீட்டுக்கு உன்னொரு பெரிய அக்கா வந்து வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாரி வருவா இப்ப வந்துன்னு இருப்பா அவலு வருவா ஒரு ஹாஃப்பன்னவர்ல அந்த மாரி வருவா
ம் தம்பி
தம்பி பேங்ளூர்ல ஒர்க் பண்றா அவ வருஷத்துக்கு ஒரு டைம் வருவா ரெண்டு வருஷத்துக்கு கூட வருவா அவனுளுக்கு எப்டி மைண்ட் செட்டோ அந்த மாரி
சேரி
ஒரு சில நேரத்துல வருவா வந்தானா இங்கயே இருப்பா
சேரி ரீசன்ட்டா என்ன படம் பாத்தீங்க
எனக்கு படம் பாக்குற ஹேபிட்ல்லா கெடையாது ரொம்ப ரேர் ரொம்ப ரேரு எதுனா கொஞ்சோ த்ரில்லான படோ கொஞ்சோ ஃபைட் சீன் அந்த மாரி கொஞ்சோ என் நா மட்டும்தா கொஞ்சோ படம் ல்லா பாப்ப இந்த சம்திங் இந்த கேஜி எஃப் இந்த சார்ப்பட் ஆ இந்த மா அந்த மாரி கொஞ்சோ மூவிங்க தா பாப்ப அந்த மாரி இந்த கொஞ்சோ சரி கேம்ஸ் சம்மந்தப்பட்டது இல்னா கொஞ்சோ கொஞ்சோ ரேஷா இருக்கிற படம் தா பாப்பே
ம் ம்
அ அந்த அளவுக்குல்லா எதுவு பாக்க மாட்ட மத்த படம்லா ம்
ஆ உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி இப்போதைக்கு அது ஒன்னு வந்துருந்ச்சு
அ சம்திங் இந்த மாரி ஒரு சில படங்க மட்டு செலக்ட் ஆனா அதுவு வீட்லல்லா டிவி பாக்கறதே கெடையாது டிவில போட்டோ இல்லன்னா அந்த மாரிலா கெட படோனு போனா தேட்ரு போய் பாப்பே இல்லன அவளோ பாக்கவே மாட்டே
ம்ஹீ ஃபேமிலியோடவா இல்ல பிரெண்ட்சோட போவீங்களா
ஃப்ரெண்ட்ஸோட தா ஃபேமிலியோட எங்க எங்க வீட்ல போய் எங்க வீட்ல டிவின்றதே ரொம்ப கம்மி இருக்கு ஆனா யாரும் பாக்க மாட்டாங்க வீட்ல எங்க அக்கா பசங்க வந்தா மட்டுதான் டிவி பாப்பாங்க
ம்
அவங்களுக்கு அதுவு வந்து ஃபோன அவங்குகிட்ட தரக்கூடாதுன்ட்டு இந்த சம்திங் வேறு எதனா பொம்மை சேனல் அந்த மாதிரி எதனா போட்டு விட்ருவாங்க
பரவால்லைங்க நல்ல விஷயோ
எங்க வீட்ல அதிகமா இந்த சீரியல்லா பாக்க மாட்டாங்க சீரியல் பாத்தாலே நம்மளுக்கு புடிக்காது அதனால வீட்லல்லா சீரியல்லா பாக்க வுட மாட்டே
த்துகாக அடுத்தவங்களு பாக்க கூடாதா
ஆமா சீரியல்லா வந்து நறைய தலைவலியான கதைகள்லா வரு அதெல்லா பாத்துனு வீட்ல எதுனா ஒண்ணு தேவையில்லாம அத கம்பேர் பண்ணி பேசுவாங்க அதனால நம்மளுக்கு அது புடிக்காது சீரியல் வந்து அடுத்தவ வீட்டு கதைய சொல்றது அதனால அது இந்த பிக் பாஸ்
ஆ ஆ ஆ
அதெல்லா நம்மளுக்கு புடிக்காது அதனால வந்து வீட்ல அதெல்லா பாக்க கூடாது
சேரி சேரி ஒருவேள அவங்கவுங்க தனியா ஃபோன் வச்சுட்டு அதுல கூட பாத்துக்கலா இல்ல
ம்ஹூம் ஃபோன் வச்சா கூட வந்து
ம்
அது நா நா வீட்டு உள்ள போகும்போது எதுவு அந்த மாரில்லா எதுமே ஓடாது. டிவி எப்பவுமே ஓடாது நா இருந்தாலு டிவி ஓடாது நா இல்லனாலு டிவி ஓடாது எங்க அம்மா மட்டுந்தான வீட்ல எங்க அம்மா வந்து இதெல்லா பாக்க மாட் டாங்கதா சும்மா எதனா வருதானு பாத்துனு போவு இல்லனா எங்க அம்மா க்கு வந்து அக்கம் பக்கம் கொஞ்சோ அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எங்க வீட்டுக்குதா வ எங்க அம்மா கிட்ட வந்துருவாங்க
ஆ
கொஞ்சோ நெறைய பேர் கா இது வாங்கிக்குடு அது வாங்கிகுடு இது பண்ணு அது பண்ணுன்ட்டு நெறைய பேர் வந்து கதை பேசினுருப்பாங்க உக்காந்துனு
அப்ப டைம் போறதே தெரியாது நல்லா பேசிட்டு இருக்கலா
ஆமாமா ஒவ்வொன்னுத்துக்கு நாலஞ்சு பேர் வருவாங்க பாட்டில இருந்து எல்லாருமே வருவங்க ஒரு பாட்டி வரு தயிர் வைக்கிறதுக்கு வரு கொத்தமல்லி வாங்கிட்டு போறதுக்கு வரு, அ எல்லாமே தோசமாவு வச்சு வச்சிரோமா தோசமாவு வைக்கறதுக்கு வரும் வாங்கின்னு போறதுக்கு வரு பாட்டி வீட்ல ஒரு ரெண்டு மூணு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ரெண்டு மூணு வீட்ல பிரிட்ஜ் இல்ல அதனால அதனால வந்து வந்து எல்லா எங்க வீட்ல வச்சிட்டு போவாங்க அ அது அவங்க வந்து வந்து வைக்கறதுக்கு வெச்சிட்டு ஒடனே போயிட மாட்டாங்க அதை வ ச்சிட்டு ஒரு அர மண்நேரம் பேசிட்டு அப்பற போவங்க திரும்ப வாங்கினு ஒரு அர மண்நேரம் பேசிட்டு போவங்க
அப்ப சேரி டைமே இருக்காது அவங்க உக்காந்து டிவி பாக்கறதுக்குலா சேரி சேரி
பாக்குறதுக்கு டைம் இருக்காது அவுங்களுக்கு சமைக்கறதுகே டைம் இருக்காது சமைக்கிறதே லேட்டா லேட் பண்ணுவாங்க இப்ப ஒரு மணி ரெண்டு ஒரு ரெண்டு மணிக்கு சம்திங் இந்த மாரி சாப்புட்றோ அதிகபட்ச ஒரு ரெண்டு அந்த மாரி சாப்ட்ருவே ரெண்டு ரெண்டரை மணி ஏன்னா காலில சாப்படாம கூட இருந்துருவே ஆப்டர்நூன் கரெக்டா சாப்ட்ருவ
சேரி சேரி
அதனால வந்து கா மதியானதுல ஒன் சம் செய்யறதுக்கு லேட் ஆயிடுச்சு னா சண்டதா வீட்ல ஏன்னா ஒக்காந்து பேசினே இருப்பாங்க அப்பறோ எங்க மாமா பொண்ணுங்கல்லா ஃபோன் வந்துடு எங்க அம்மா பேசுறதுலே டைம் போயிடு டைம் பாஸே வேணா எங்க மாமா பொண்ணுங்களா வந்துச்சுனா எங்க மாமா பொண்ணு எனக்கு கொஞ்சோ அதிகமா மூணு மாமா எனக்கு அதனால ஒரு ஒரு மாமாவுக்கு நாலு நாலு பொண்ணுங்க ஒரு மாமாவுக்கு நாலு இன்னொரு மாமாக்கு மூணு இன்னொரு மாமாவுக்கு க்கு ரெண்டு எ அப்பறோ எ எங்க அம்மாக்கு தங்கச்சிங்க ரெண்டு பேரு இருக்கிறாங்க அங்க சித்திங்க
சேரி
ல்லா அப்படி டெய்லி ரோட்டினா பேசினே இருப்பாக அப்ற எங்க சின்னகா பண்ணு அப்ற பெரியக்கா பண்ணு ரொட்டீன் ஒரே நாள் கூட ஸ்டாப் ஆகாது ஆமா போன் நா ரொட்டீனா பேசினே இருப்பாக போபனே வைக்க மாட்டாக பேசினி வீடியோ கால பண்ணி இவ இத பண்ற அவ இத பண்ற டாபிக் போயினே இருக்கு அப்றோ அதா மாமா பொண்ணுகலா வந்து நல்லா சண்ட விட்டுருவாக இந்த மாரி வந்து வந்து இப்டி சின்னமாமா என்ன மாரி பண்ணாரு நடு மாமா என்ன மாரி பண்ணருட்டு பெரியம பொண்ணு கம்ளைண் பண்ணோ அப்றோ எங்க அம்மா தட் ட்டு அங்க போய் சண்டை போடு அதெலா விட்டு நா பத்தி நம்ம இருந்தோனா சண்டெல்லா போடாது அதனால என்ன பண்ணுவோ எங்க ஆயி வீட்டுக்கு என்ன கூட்டிடு போக மாட்டாங்க நெறைய நெறைய விஷயதுகு என்ன அங்க இன்வால்வ் பண்ண மாட்டாங்க இவ போனா இவ வந்தா என்னா எங்க அம்மாவ பேசுனாங்கனா நா பாத்தேனா எங்க அம்மா அமதியாயிரு இகரு வந்தியா சொந்தக்கார வீட்டுக்கு சந்தோஷமா இருதோமா சாப்டோமோ போயிலா யாருக்கு கஷ்ட கொடுக்க கூடாது அப்டின்ருவே அதனால இவங்க எது பேச மாட்டாக நா இல்லேனா கொஞ்சோ நெறய டாபிக் அந்த மாரி நடக்கு
சேரி சேரி
அ அப்டி இப்டினு கொஞ்சோ எ பொண்ணுங்கன தெரியுல எ மாவு அது வைஃப் நா போணுங்கனா சும்மாவே சண்டை விட்டுருவாங்க
ஓ ஓ
ஆமா அதுவு எங்க மாமா பொண்ணுங்கல்லா பயங்கரமான வாயுங்க சும்மாவே அப்டி இப்டி பேசி வீசி எதனா ஒ பண்ணி சண்டை விட்டுறவங்க ஃபேமிலில
ஆ ஆ
அந்த மாரி நெறய விஷய நடக்கு
நெறய விஷய நடக்கு வீட்டுக்கு பக்கத்துல நெறய மரங்கள் இருக்கா
வீட்டு பக்கத்துலா ஆ நாங்க இருக்கிற இடத்துல எல்லா நேச்சுரல் தா
இப்ப நீங்க இருக்கிற இடத்துல இப்ப நீங்க எக்க இருக்கீங்க
நா இருக்கிறே எங் எங்க இருக்கிறேனா ஜோலார் பேட்டையில
அது ஓகே இப்ப நீங்க இப்ப ஒக்காந்து பேசிட்டு இருக்கீங்களா அத சுற்றியு நெறைய மரங்க இருக்கான்னு கேட்டேன்
எப்டி சொல்றதுன்னா என்ன சுத்தி இல்ல எங்க வீட்ட சுத்தி இருக்கு கொஞ்சோ அவுட்ரு கொஞ்சோ பக்கத்து பக்கத்தில
அததா கேட்டே நெறய குயிலு குருவி நெறய சத்த கேக்குது
ம்
அதா கேட்டே உங்க நீங்க இப்ப இருகற இடத்த பக்கத்துல நெறய மரங்கள் இருக்கு
ஆமா ஆமா நாங்க இருக்கிற இடத்துல சுத்தி எல்லா மரங்கள் எல்லா அதிகமா வேப்ப மர இந்த கொனக்கா மாங்காமர அதிக மாங்காமர அதிகம் ஏனா ரயில்வேஸ் இடமா அதிக எங்க நா இருக்கிற ஏரியால பக்கதுல ரயில்வே இடம் இருக்கிறதுலயே அதிகமான ரயில்வே இடம் எங்க ஊர்ல தா இருக்கு அத நாங்க இருக்கிற ஏரியா ஒட்டிதான் அதிகமான இடமே அப்படியா ஃபுல்லா ஸ்டேஷன் வரையு எங்க வீட்டுனந்து ஸ்டேஷன் வரையு ரயில்வேது நாங்க இருக்கிற இடமட்டு தா பட்டா இடமே தவிர அதுக்கப்பற அந்த பக்கம் காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் வந்து ஃபுல்லா ரயில்வேஸ் தா ஸ்டேஷன் ஏரியா அதனால ஆமா ட்ரய்ன்னு அங்க போச்சுனா இங்க சவுண்டு கேக்கு எப்டி இருந்தாலு இங்கந்து ஒரு ஆஃப் கிலோமீட்ரு இருக்கோ ஸ்டேஷ்ன்னு
அந்த சத்தோ உங்களுக்கு டிஸ்டபன்சா இல்ல இல்ல பழகிருச்சா
அ ஆ எங்குளுக்கு அவ்ளோ கேக்காது நாங்க ஆஃப் கிலோமீட்டர்ல இருக்குறோ அவுங்கவுங்க பக் பக்கத்திலே இருக்கிறாங்க அவங்க எப்டி இருப்பாங்க ஸ்டேஷன் ஆ அவங்கள்ளா ஸ்டேஷனுக்கு பக்கத்துலே அந்த பக்கோ இருக்குறாங்க ஆமா அந்த பக்கோ ஸ்டேஷன் பக்கத்துலயே அந்த பக்கோ இருக்குறாங்க ஆனா எங்க ஊர் ஜெங்ஷ் இந்ததுனால நெறைய ட்ரெயின்ஸ் வந்துன்னு போயின்னு வந்துனு போயின்னு இருந்துன்னே இருக்கோ
செரி செரி
சவுண்ட்டு இருந்துன்னே இருக்கோ நைட்லல்லா வந்து ரொம்போ மைனூட்டா கேக்கோ அந்த ட்ராக்ல ட்ராக்கு வீட்ல இருந்து வீட்லே கேக்கு நல்லா அந்த ட்ராக்கு மூவ் ஆவ்ற சவுண்ட்லந்து ஃபாஸ்ட்டா போச் ஆ தட தட தர அந்த சவுண்ட்டு வந்து நல்லா தா கேக்கோ அந்த டைம் நல்லா இருக்கோ நைட்ல இந்த ஒரு மணி ரெண்டு மணி கேக்கத்துக்கு
நல்லா இருக்குமா ஆம்ஸ்ஸூ
கிட்டந்து கேட்டா ஒ தெர்ல நாங்க தூரமாக்றதுனால அந்த அந்த சவுண்ட் பீட்டு வந்து நல்லா இருக்கோ கேக்குறதுக்கு
ஒரு மாரி கடக் கடக் கடக் கடக் கடக் கட
அந்த மாரி கொஞ்சோ கேக்குத்துக்கு கொஞ்சோ நல்லா இருக்கோ
ம் ஓ ஒ
ம் ம்
ம்
அப்புறோ
வேற என்ன பண்ணுவீங்க ஃப்ரீ டைம்லா என்ன பண்ணுவீங்க
ஃப்ரீ டைம்ல எல்லாமே கோழி தா
சேரி ஆ மொன்னே கேக் க்குனுன் நெனச்ச‌ நீங்கதான சேவல் சண்டை எல்லா விடுறதுன் சொன்னீங்க
ஆமா
அது எப்டி அத வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்ளா சேவலுக்கு சண்ட பண்ற மாதிரி அதுக்கு என்ன பண்ணுறதுங்க ஒனுக்கே பாருங்க பாய்
ம்